ம்
மேடம் பேசிட்டீங்ளா
கேக்குதா உங்களுக் கிளியரா
ஆ எனக்கெல்லா நல்லா கேக்குதுடா
சோ காலேஜ் வேர போனு போறக்கு இஷ்டமில்ல
என்னடா அப்டி சொல்ற எங்களலா படிக்க வைக்கலயேன்னு க கஷ்டமா இருக்கு எங்களலா வுட்டா நாங்களா போவோ
நா இன்ஜினியரிங் எடுக்கணுன் ஆசப்பட்ட
ஆ ஆ ஆ
எங்க வீட்ல நாக்க புடுங்கற மாரி கடன் வாங்கி அப்டி படிச்சி நீ என்ன சாதிக்க போறன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க
அப்பறோ நீங்க என்னதா படிக்லான் ஐடியால இருக்கீங்க
அது என்னய கேக்ல அவங்களே என்ன கூட்டு பேய் சேத்து விட்டு வன்ட்டாங்க
சேரி செரிடா
சேரி நானு எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுன்னு நானு சேரின்னு விட்டுட்ட எதுமே கேட்டுக்ல
ஆ ஆ ஆ
ஆ ஒரு கட்டத்துக்கு எனக்கு அழுகல்லா வந்துச்சு என்னடா இப்டி கேட்டது கூட படி கேக்க மாட்றாங்க இதுக்கா ரெண்டு வர்ஷோ கஷ்டப்பட்டுலா படிச்சே அப்டி இப்டின்தா தோணிச்சு
ஆ ஆ
அப்பறோ சேரி அவரு சொல்றது கர்ட்டு தானே இப்ப நா பத்து லட்சோ கடன் வாங்குறேன் வெய்ங்க வேலைக்கு போம்போது எனக்கு ஒரு இருவத்தஞ்சாயிரோ சம்பளந்தா தருவா கண்டிப்பா
அது கடன் கடைசி வரையு கடன் கட்டியே சாவ வேண்டிதா
அதனால சேரின் நானு மனசார ஏத்துக்ட்டே சேரி இதுவே நா படிக்கிறே எனக்கு ஓகேதா
ஆ ஆ
சேரி அப்டின் நீமானு மனசு மாறிக்கிட்டே
சேர் சேரி டா சாப்ட்டியா
நா சாப்ட்டங்க நீங்க
ஆ அதல்லா சாப்ட்டு பக்கத்து வீட்ல பிரியாணியு முட்டயு குடுத்தாங்க
பக்கத்து வீட்ல எல்லா பேசுவீங்ளா
பக்கத்து வீட்ல வெளிய ஒக்காந்து ஒரு மண் நேரோ அரட்ட
நா என இப்ப நாங்க புது வீடு மாறிட்டே ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வர்ஷோ ஒரு வீ ட்லருந்தே
ஆ ஆ
இன்ன வரைக்கு அதுக்கு அந்த எதுகாப்ல வீட்ல என் வீட்டுக்கு மேல கூட யார்ருக்கான் எனக்கு தெரியாது நா போய் பேசுனது பாத்துருக்கே எப்பயாவ்து ஆனா பேசுனது கூடல்ல
ஆனா நானே இங்க வந்து ஆறு மாச தான்டா ஆச்சு எங்க வீட்டு வந்து வந்த ஒரு ரெண்டு ஆ நாங்க இங்க வந்து ஆ ஆறு மாசந்தாருக்கு அதுக்கு முன்னாடி வரயு நா எங்கம்மா வீட் ட்ல தாருந்தே ஆ என்ன இங்க வந்து டெய்லி வருவே காலைல எந்திரிப்பே சமப்பே பையன ஸ்கூலுக்கு தாட்டிவிடுவே ஆ வேலைக்கு போவே மறுப்டி சாய்ங்காலோ வருவே கதவ சாத்திப்பே ஆ வீ அதா ஆக்சுவலா வெளிய அதாவ்து வந்து வீ வேலைக்கு போ ப்ப தா அந்த கதவயே லாக்கே ஓபன் பண்ணுவே அப்டி இருந்தே அதுக்கப்றோ மறுப்டி போவே மறுப்டி சாய்ங்காலோ அம்மா வீட்டுக்கு போய்ட்டு பையனல்லா கூட்டிட் வன்ட்டு மறுப்டி அங்கே சாப்ட்டுட்டு வந்துரமா வந்தம்னா ஒரு குளியல போட்டு கம்முன்னு வந்து படுத்துப்போ அப்பயே நா வந்த ஒன்னே லாக் பண்ணிக்வே குளுச்சுட்டு வெளிய ஆ வெளிய குளுச்சுட்டு வன்ட்டு
பக்கத்து எ வீட்ல யாரைமே எங்கம்மாட்ட பேச வுட கூடாதுன் ஒரு குறிக்கோளோட இருக்கே யாருமே பேச கூடாது எங்கம்மா எங்கம்மா கொஞ்சோ பேச தெரியாது திரும்ப பேச மாட்டாங்க அழுதுட்டு வ ருவாங்க எ புள்ளய இப்டி சொல்லிட்டாங்கங்ம்பாங்ளே தவர திட்டமாட்டாங்க என்னய ஏனா தெரியு திட்டல்லா செஞ்சாங்கன்னா நா கண்டுக்கவே மாட்டே ஏ போ சும்மா அப்டி சொல்லி லிட்டு போயிருவே திட்னாலு எது கே எதுமே கேட்டுக்மாட்டே அதுனாலே பக்க த்துல யாருகிட்டயு பேசவே கூடாது நீயி
ஆ ஆ
நா இந்த மாரி முழுசா மூடிட்ல்லா நடக்மாட்டே யாருக்கு எதோ பா த்துட்டு ஏ ஒங்க புள்ள இப்டி வரா வெளிய ஏ வீட்ட விட்டு இப்டி அனுப்புறீங்க அப்டி இப்டின் எதா சொல்றதுக்கா இப்ப இருக்கறதே கொஞ்சோ தனி வீடு எங்களோட வீடு மட்டுந்தா
சேரி சேரிடா
இப்ப வெளிய கொஞ்ச தூரோ நடந்து போனாதா சந்து வர்ற மாதிரி அதனால இங்க இங்க இருக்கிறதுனால யாரு கூடயு தொல்லை இல்லாம கொஞ்சோ நிம்மதியா இருக்கு பழைய வீட்டலன்னு வைங்க அந்த ஹவுஸ் ஓனரம்மா எல்லாமே சொல்லி சொல்லி குடுத்துரு
ஆ ஆ
ஒங்க பிள்ள இப்ப எங்க வெளிய போற ஒங்க பிள்ளய பாக்க யாரோ வந்துருக்காங்க ஓங்க புள்ள யார்ட்டயோ நின்னு பேசிட்டுருக்கா ஒங்கபுள்ள எட்டி பாத்துட்ருக்கா ஒங்க பிள்ள இங்க போகுது ஒங்க பிள்ள கடைக்கு போகுதுன்னு
ஆ ஆ
அதுனாலயே அந்த வீடு மாறுனது ஒரு நிம்மதியா இருக்கு
சேரி சேரி இங்க வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க முன்னாடி வீடு அது நடுவுல இன்னொரு அக்கா இருக்காங்க கீழ இந்த லாஸ்ட்ல நா இருக்கே மேல மூணு வீடு இருக்கு ஆ மேல இருக்கவங்களல்லா யாரையுமே எனக்கு தெரியாது ஆ மேலயு மூணு வீடு இருக்கு ஆனா மேல இருக்கவங்க யாரு இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு எனக்கு
இது அவுஸ்சோனர் இருந்த வீடு தா அவங்க வேற இடத்துல வீடு வாங்கிட்டு போய்ட்டாங்க அதுனால எங்குளுக் கு நாங்க இந்த வீடு நீங்க எடுத்துக்கோங்க நீங்க இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுட் இருந்தீங்கல்ல ஃபர்ஸ்ட்டே நாங்க இந்த வீடு பாத்து கேட்டோ
ஆ ஆ
அவுங்க இல்ல இதெல்லா நாங்க விட்றது இல்லன்னு சொல்லிருந்தாங்க அப்றோ அவங்க புது வீடு வாங்ன ஒன்னே கேட்டாங்க அப்ப எங்குளுக்கு ஒரு பெட்ரூம் பத்தாம இருந்தது அக்காவு இருக்கா நானு இருக் கே அப்பல்லா படிச்சிட்டே இருப்பே
ஆ ஆ
அதுனால சேரின்னு மாறிட்டோ வீடு
சேரி சேரிப்பா நானு இங்க வந்து ரெண்டு மாசோ வரைக்கு பேசல ஆ புரியல
இப்பவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலா பேசுவீங்ளா
ஏ பேசுவன்டா அதாவது எப்டி சொல்றது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டல்லா பேசுவே ஏனா ஆ ரொம்ப நாளா வந்து ஃபேமிலி இஸ்யூஸ் இருந்ததுனால கொஞ்ச நாள் ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் போனே இல்ல என்கிட்ட போனே கெடயாது எங்க அம்மா அப்பக்கிட்டயு ஃபோன் வாங்கி ஃபோனே யூஸ் பண்ணல ரெண்ற வருஷ்ஷோ ஃபோன் இல்லாம இருந்தே
எப்டி இருந்தீங்க
ஆ அதா அதாது வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து ஃபர்ஸ்ட் கல்யாண ஆன புதுசுல தா எனக்கு ஃபோன் வாங்கி குடுத்தாங்க கல்யாண ஆயி அதுவு ஏ பையே பொறந்து ஒரு வருஷ்ஷோ க கரெக்டா ஏ பையே பொறந்ததுக்கு அப்றோ தா வந்து ஒன் இயர் கல்யாண ஆயி ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கப்றோ தா ஃபோன் வாங்கி குடுத்தாங்க
ஆ
அதுக்கப்றோ அதுக்கப்றந்தா ஃபோன் வச்சிருந்தே அதுக்கப்றோ கொஞ்சோ ஃபேமிலி இஸ் யூஸ் ஆச்சி அதுக்கப்பறோ ஒரு ரெண்ற வருஷ்ஷோ ஃபோனே எங்கிட்ட இல்ல ஃபோன் ரெண்ற வருஷ்ஷோ இல்லாம அப்டி ஆ அப்பதா அது வரைக்கு எங்கிட்ட ஸ்கூல் காலேஜ் படிக்கு போதெல்லா எங்கிட்ட வந்து பட்டன் ஃபோன் தா இருந்தது இல்ல பட்டன் ஃபோன் தாண்டா இருந்துது என்கிட்ட காலேஜ் படிக்குபோதல்லா அதுக்கப்றோ அந்த பட்டன் ஃபோனுமே இல்ல அதுக்கப்றோ வீட்ல கல்யாண பண்ணாங்க அப்றோ ஒன்ற வர்ஷ் ஷோ வரையு அவங்க ஃபோன்லருந்து தா ஏ வீட்டுக்கார் ஃபோன்லருந்துதா எங்கம்மாக்கு பேசற்து எங்கப்பாக்கு பேசற்து யாருக் பேசற்தா இருந்தாலு அப்பயு கூட எங்கிட்ட பட்டன் ஃபோனோ எதுவுமே கெடையாது எங்க அம்மாப்பா வீட்டுக்கு வர்னு நாலுமே மே எங்க வீட்டுக்கார் வெளியூர்ல இருந்தனாலு எ வீட்டுக்காரோட தா இருந்தனா வெளியூரலருந்தாலு பஸ் வெச்சுட்டு சொல்லிருவாரு நா இங்க வந்து எறங்கிக்குவ எறங்கிட்டு பக்கத்துல கட தெரிஞ்ச கட இருக்கு அவங்கக்கிட்ட ஃபோன வாங்கி இந்த மாரி நா வந்துட்டே அப்டின் சொல்லுவே எங்க அப்பாவோ அம்
ஆனா உங்களுக்கு பஸ்ல வரக்கு போர் அடிக்காதா அவ்ளோ நேர சும் சும்மாவே வேடிக்க பாத்துட்டே வருவீங்ளா
எ எனக்கு எவ்ளோ இப்ப எ அதாவ்து வந்து இப்போ வந்து நம்மளுக்கு எதுமே இல்லனா நம்ப வெளிய ஒரு பக்கோ லாங்கா போறோனு வையே தனியா போறோனா எவ்ளோ நல்லாருக்கு தெரியுமா எனக்கு தனியா டிராவல் பண்றது அதே மாரி நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்
அது நீங்க சொல்றது கரெக்ட்டு தா தனியா போறதெல்லா க்ரெக்ட்டு ஆனா இப்டி ஒன்னு ஃபோனு ஒன்னுமே இல்லாம எவ்ளோ நேர வேடிக்க பாத்துட்டு போ
அது அப்டியே பழகிருச்சு இது கூட பரவால்லடா வீடுக்கு போனா அம்மா ஃபோன்லருந்து ஃபோன் பண்ணிக் கிலா அந்த மாரிலா கூட இருந்துச்சு அதுக்கப்றோந்தா ப பைய பொறந்தா பொறந்ததுக்கப்றோ ஒன் ஒரு ஆறு மாச கழிச்சு ஃபோன் வாங்கி குடுத் தாங்க அப்பற ஒரு ரெண்டு வர்ஷ ரெண்ட்ர வர்ஷ
அதுக்கப்பற ஃபோன் வாங்கி குடுத்தா என்ன வாங்கலைனா என்ன ஒங்க பையனோட அக்கப்போர் கட்றதுலே உங்களுக்கு நேரம்போயிரு ஏனா நா தா பாக்கறனே எந்தம்பிய வச்சுட்டு படாத பாடு சித்திக்கு உடவே மாட்டா உடவே மாட்டா தூங்குவா எந்திரிப்பா அழு டுவா இப்ப நா இருக்கற்னால அவ்ங்க கொஞ்ச ஃப்ரீயா இருப்பாங்க இல்லவட்டிலா அவ விடவே மாட்டா அதனால அவ்ங்களுக்கு தெரியலையாட்ருக்கு
அம்மா இருந்தா அ கொஞ்ச நாள் அம்மா வீட்ட இருப்பா கொஞ்ச நாள் பா அவ்ங்க அம்மா வீ எ வீட்டுக்காரோட அம்மா வீ ட்ல இருப்பா பாக்குறக்கு ஆளு இருந்ததுனால தெரியல பெருசா மோஸ்டா எங்க அம்மா வீட்டலதா இருப்பா எனக்கு தெரிஞ்சு முக்கா வாசி அம்மா வீட் ட்லதா இருப்பா அம்மாதா பாத்துக்வாங்க எங்க அம்மாவோடையே இருப்பா எ தம்பி அப்ப காலேஜ் படிச்சுட்ருந்ததுனால தெரியல ஏனா எ தம்பியு வீட்லதா இருப்பானா அதுனால தெரிய்ல அதுக்கப்ற ஒரு வர்ஷ ஆயிருச்சு அதுக்கப்பற வீட்ல பாட்டி கிட்ட எ வீட்டுக்காரோட பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்மிச்சிட்டே அப்பற அங்கயு போய் ஃபோன் ஆ ஒரு வர்ஷத்துலே அப்ப வேலைக்கு போக ஆரம்மிச்சுட்டே அப்ப வந்து அங்க வந்து காலைல இருந்து சாய்ங்கால வரை ஃபோன் யூஸ் இல்லடா அழுகலா மாட்டா
விட்டுட்டு நம்ம எங்கேயாவ்து விட்டுட்டு வெளியே போய் பழகிட்டம்னா அவ இருந்து பழகிட் டானா பிரச்சன கெடையாது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வார அழுதா
ஐயோ இப்ப இப்ப சித்திக்கு வேற ஒரு வர்ஷ லீவு முடிஞ்சு வேலைக்கு போறாங்க மே நாளாந்தேதி திரும்ப போறாங்க
ஆ ஆ ஆ
அவன வேற இவனா இப்ப வந்து இங்க இருந்தாங்க ஃபஸ்ட்டு எங்களோடதா இருந்தாங்க கிட்ட
சேரி
இப்ப வந்து தூரமா போயிட்டாங்ளா
அ அ
வேல எடத்துலயே அவுங்களுக்கு கெடைச்சிருச்சு அதனால போயிட்டாங்க
செரி
இப்ப அவன பாத்துக்கறக்கு யாருமே இல்ல ஏனா பாட்டி வந்து ரெண்டாவது பையன் வீட்ல இருக்கு க்காங்க அங்க போக மாட்டாங்க எப்டி இருந்தாலு அப்டி போனாலு ஒடன ஒடனே வந்துருவாங்க
செரி
இப்போ என்னாலயும் போ முடியாது அப்டியே நா போனாலு என்ன ஒரு ஒரு மாசோ ப்பே அதுக்கப்றோ அவன யார் பாத்தப்பா இப்ப ஒருவேள காலேஜ் மு டிருச்சி சும்மாவே இருந்தேன்னா நாங்க போலா
ஆமா
ஆனா நான்தா காலேஜ் போகணுமே அவன் அவனை என்னால பாத்துக்க முடியாதே எப்டி பண் றது என்ன பண்றது ஒண்ணுமே தெரியாம டே கேர்ல விடுறோ அப்டின்னுட்டாங்க டக்குனு
அப்றோ என்னடா பண்றது வேலைக்குன் வேலைக்குன்னு போகணும்னு
கரெக்ட்டுதா ஆனா முன்னாடியே யா மத்தவங்க மாரி இல்ல பொறக் வயித்துக்குள்ள இருக்கும்போது இருந்து அவன பாத்து பாத்து ரொம்ப வருஷோ ஏஜ் கேப் இல்ல கிட்டத்தட்ட எங்களுக்கு பதினெட்டு வருஷோ கேப்பு
அ அ அ
அதனால எனக்கு என்னடா இது ச் அப்டின்னு கொஞ்சோ சங்கட்டமா இருக்கு
இப்ப எங்க அக்காவுமே பெங்களூர்ல வேல பாக்குறாங்க
அ
அவுங்க வந்து எப்டினா பையன க டேக் கேர்ல விட்டுட்டுதா போறாங்க அதெல்லா பாத்தா ஒண்ணும் பண்ண முடியாதுடா
சேரி விடுங்க நா போய் சாப்டுட்டு உங்களுக்கு திரும்ப கூப்டுறேன்
ஆ சேரிடா
வெக்கற
சேரிடா சேரி பாய்